ஹலோ
ஹலோ
அ சொல்லுங்க நல்லாருக்
நல்லார்க்கங்க நீங் நல்லார்க்கீங்ளா
ம் நல்லார்க்கங்க உங்ள மீட் பண்ணலா நெனச்சிட்ருந்த என்ன விஷயம்னா நீங்க லாஸ்ட் டைம் பாக்கும்போது ரொம்ப வெய்ட் ஃபே ஃபேட்டா இருப்பிங்ளே இப்ப எப்டி இ வெயிட் லாஸ் பண்ணிங்க செரி அத பத்தி கேட்டுக்லா என்ன பண்றிங்கன் தெரிஞ்சுக்லான்தா கூப்ட்ட என்ன பண்ணிட்ருக்கிங்க
ட்ருந்தங்க அதுக்கப்புற அது எனக்கு செட் ஆகாதுன் சொல்லிட்டு அ நா நேச்சுரலாவே அப்படியே ப வெயிட் லாஸ் பண்ணிக்கலா
அப்படிங்களா நேச்சுரா எப்படி வெயிட் லாஸ் பண்றது
நோச்சுரல்னா நம்மளோ ட கவுனி அரிசி இதெல்லாம் வந்துட்டு சா கவுனி அரிசி எடுத்துக்கிட்டங்க
அப்படிங்களா ஆ அப்பற
ஆயில் ஃபுட் எல்லா கொஞ்ச கமி பண்ணங்க
செரிங்க
அப்புற வந்துட்டு நைட்டு நைட்டு இதெல்லா வந்துட்டு நம்ம ஃபுட் ஐட்ல எவ்ளோ இதெல்லா இருக்க முடியுமோ அவ்ளோ தூர கமி பண்ணுனங்க
அப்படிங்களா எப்படி ஜாபுக்கு எதாது போறிங்ளா
இல்ல ஜாபுக்கெல்லா நா போயிட்டு இல்லங்க இனி ஒர்க் ஃப்ரம் ஹோம்மாத்த எதாச்சு பாக்கலான் சொல்லிட்ருக்கறங்க
அப்படிங்ளா இதுல எப்படி ரெகுலராவே எடு பண்ண முடியுதா டைம் இருக்கா இதுக்கெல்லா
அது நம்ம எப்பவு போல ரெகுலரா ஃபுட் டைம் மட்டுந்தாங்க நம்ம டெய்லி காலைலக் சாப்பற டைமு மத்தியானோ ஈவினிங் இதே மாரித்தா ஃபுட் எப்படி எடுத்துக்கணோ ஃபுட்ல மட்டுந்தா நா கமி பண்ணிட்ருக்கறங்க
அப்படிங்ளா பரவால்லயே
காலைல் ஆனால்
சொல்லுங்க
அ காலைல வந்துட்டு சும்மா நம்ம எப்யுபோல எக்சசைஸ் சின்னதா ஏதாச்சு பண்ணிட் இருப்போ
செரிங்க
இந்த மாரித்த ஃபுட்டு வச்சுதா கொஞ்சோ கம்மி பண்ணுங்க
அப்டிங்ளா சரி சரி இப்போ எப்டி சொல்றதுனா ஃபுட்டு சாப்புட்றது வந்து எப்டி நீங்க களி மாரி சாப்புட்றீங்ளா இல்ல எப்டி சாப்புட்றீங்க கூழ் மாரி குடிக்கிறீங்ளா செஞ்சி
கஞ்சி மாரி வச்சு டெய்லி ஒரு டம்ளர் காலைல குடிப்பங்க
அப்படியா ம் ம் அதுக்கு கொழம்பு அந்த மாரிலா எதுவு வேண்டியதுல்ல
உ ஹு வேணா வே
செரி செரி டேஸ்ட்டுல்லா இருக்குங்ளா
ஆ அது வந்து நமக்கு அ அது எப்யுபோலதா இருக்கு நம்ம நார்மலா சாப்பாடு கஞ்சி மாரி தாங்க இருக்கு
உ செரி செரிங்க ம் அது வெஜிடபிள்ஸ் எல்லா நறைய எடுத்துக்குவீங்ளா இல்ல இந்த இந்த கஞ்சிலே செரி பண்ணிட்லாமா
அப்படியெல்லா இல்லைங்க காலைல வந்துட்டு இது மாரி கவுனி அரிசி கஞ்சி இப்டி குடிக்லா மத்தியானோ நம்ம எப்பவ் போல ஃபுட் எடுத்துக்லா ஆனா வந்துட்டு அந்த ஃபுட்ல வந்து அந்த நம்ம ரொம்ப இதெல்லா சுகர் டயட் இருக்லா ஃபுட்ல இந்த மார் ரி எல்லா தா இருக்ணுங்க
ம் செரிங்க ஓ அப்டிங்ளா ஃப் எக்சசைஸ் வந்துட்டு வீட்லயே பண்ணிக்றீங்க இப்ப அப்டித்தானே
ஆமாங்க
செரி செரிங்க எல்லாருமே பாத்தீங்னா இப்ப மாடன் லைஃப் பாயிடுச்சு எக்ஸசைஸ் யாருமே பண்றதில்ல
ஆமாங் ஆமாங்
யாருமே எக்சசைஸே பண்றதில்ல ஒடம்புக்கு இம்பார்ட்டன்ஸே யாருமே தர்றதில்ல எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாங்னாலே இதாய்ரே குலரா அது வழக்கமா பண்ணணூ ஒரு நாளைக்கு பண்ணிட்டு விடக்கூடாது ரெகுலராவே பண்ணணூ அப்டிதானுங்க செரிங்க எங்க டைம்க்கே கெடைக் க்றதில்லைங்ளா எக்சசைஸ் பண்றதுக்கு வீட்ல கொழந்தைங்க ஃபே ஃபேமிலி இது மாரி வேல வேல வேலன்னு எக்சசைஸ் பண்றதுக்காக நம் டைம் பண்ணணூனு நெனைக்கிறோ ஆனா பட் வந்து பண்றக்கு உண்டான இதே அமைய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு ஒரே இதாருக்கு செரி லாஸ்ட் டைம் பாக்கும்போது நீங்க மொதல்ல பாக்கும்போது அத விட ரொம்ப வெயிட்லாஸ் ஆயிட்டீங்களா செரி எப்பிட்ரா இப்டி பண்ணனாங்க அப்டின்னு ஒரு ஏதாச்சி ஹின்ட்ஸ் கெடைக்காதாங்கறக்காகதா செரி உங்கோக்லா மீட் பண்லானு நெனைச்சிட்டுருந்தே செரி நல்ல ஒரு இது குடுத்துருக்கீங்க காலையில வேற வேற ஏதாவ்து இது பண்ணிட்ருக்கீங்ளா சுண்டல் அந்த மாரி ஏதாவ்து எடுத்துக்றீங்ளா
இல்லைங்க நாங் வந்து கவுனி அரிசி ராகி பின்ன வந்துட்டு இந்த மாரி கொஞ்சோ கொஞ்சமா எடுத்துட்ருக்கோ அதாவ்து நேச்சுரலாவே இந்த மாரி இயற்கையா இது பண்றது ஆர்கானிக் மூலியமாத்தா இது பண்ணிட்ருக்றேங்க
செரிங்க டேப்லெட் எல்லா எதுவூ எடுத்துக்கல
ஆஹ டேப்லெட்ஸ் எல்லா இல்லைங்க
டாக்டர்டயூ கன்சல்ட் பண்ல
இல்லைங்க டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்லீங்க அதா ஜிம் போயிட்டுருந்தேன இல்லங்க இப்ப ஜிம்லருந்து அங்க ரொம்ப வே ரொம்ப இதாருக்க மாரி இருக்குங்களா அது நம்க்கு டைமிங் செட் ஆகுறதில்லைங்க
அப்டிங்ளா என்ன இ ஜிம் போனா அவுங்க குடுக்கற டைமுக்கு நம்ம போகணூ அது நம்மளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா செட் ஆகாது வீட்ல வேலருக்கூ அந்த டைம்ல
ஆமாங்
செரி செரிங்க நானூ ஜிம்முக்கு போலாந்தா ப்ளான் பண்ணேங்க என்னோட வீட்ல பண்ணவே முடியல எக்ஸசைஸுங்கிறது நா தனியா அதுக்குன்னு ஒரு டைம்ஸ் இது பண்ணி நம்ம நாலு பேத்தோட போய் பண்ணும்போது நம்ம பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் வரூ ஜிம்முக்கு போலான்ந்தா ப்ளான் பண்ணி வச்சிருந்தே செரி உங்கள கன்சல்ட் பண்ணிட்டு போலாமா வேண்டாமா நீங்க எப்டி பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாந்தா செரி நா உங்கள கால் பண்ணுனே
அப்டிங்களா ஏங்க அவ்ளோ எல்லா எதூமே பண்ணிக்க வேண்டாங்க ஒடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவூ வேண்டா எதூமே வேண்டா காலையில எநிக்கிற மாரி எப்பவூ போல எச்சிங்கன்னா கவுனி அரிசி கொஞ்ச நேரோ ஊற வச்சு சுடுதண்ணியல கொதிக்க வச்சு அத வந்து கஞ்சியா ஒரு டம்ளர் குடிக்கலாங்க
செரிங்க
அப்றோ மத்திய நைட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து ஆயில் கம்மியா இருக்கு
செரிங்க
அந்த மாரி எடுத்துக்லாங்க
மதியோ ஒயிட் ரைசே எடுத்துக்லாமா
ஆஹ் மத்தியான எப்பியு போலயே நீங்க சாப்பல்லா நீங்க
செரிங்க உம் செரி கண்டிப்பா நானு ட்ரை பண்ணி பாக்கறங்க செரிங்ளா உம் கருப்பு கவுனி அரிசிஎல்லா வாங்கி நாங்க சாப்ட்டதே இல்ல அந்த டேஸ்ட் எல்லா நம்மளுக் பிடிக்குமாணும் தெரியல திடீர்னு மார்றதனா கொஞ்சோ ரொம்பமே இதா இருக்கு ஒயிட் ரைஸே சாப் ப்ட்டுட்டு
அப்டியெல்லா இல்லீங்க எப்பியு போலதா நம்ம நம்ம நார்மல் இது மாரித்தா இருக்குங்க அது அவ்ளவுக்குதா இருக்கா நம்ம எப்பும் போல கஞ்சி வெச்சு குடிச்சம்னா அது டேஸ்ட் நல்லாத்தா இருக்குங்க
டேஸ்ட்டு நல்லா தா இருக்கு ட்ரை பண்ணி பாக்லாங்க கண்டிப்பா உம் நாங்க வந்து என்ன சொல் ல்றதுன்னா அ இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி அந்த மாரி எல்லா சாப்புடுவோ பட் ஒர் ஒரு சில டைம்ல வந்து வீட்ல பசங்களுக்கு பிடிக்காது அ அதனால நம்மளுக் தனியா செய்யணு அவுங்களுக் தனியா செய்யணுங்கறக்காக அதுக்காக நம் ச ஒரு கொஞ்சோ லேசியா ஃபீல் பண்ணிட்டு லேசியா இருக்கு அதனால எல்லாத்துக்கு ஒரே மாரி அவுங்களுக்கு இது பண்றதையே நம்மளும் சாப்ட்டுக்றோ அதா பிரச்சனையே
இது கொழந்தைகளுக்கு ஹெல்த்தியா தாங்க இருக்கூ இது வந்துட்டு ஒடம்பு ஸ்ட்ராங் பண்றதுக்கு இதா இருக்கூ வெயிட் லாஸ் பண்றக்கு இருக்கூ நல்லா ஹெல் த்தி ஃபுட்டு தாங்க இது தவுன்
செரி செரிங் ஏனா கொழந்தைய சாப்டும் போது அவுங் ரொம் ஏற்கெனவே இதாதா இருப்பாங்க வெயிட்ல கம்மியாதா இருப்பாங்க திருப்பியு அவுங்ளுக்கு இது குடுக்கும் போது ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிருவாங்ளோன் ஃபீல் பண்றே
இல்லல் அப்பிடி எல்லா இல்லீங்க நம் வந்து இது எடுத்துக்கிற ஃபுட்டு அந்த இது மாரி இரு இப்ப வந்து கஞ்சியா வெச்சு குடிச்சம்னா நமக் கொஞ்சோ வெயிட் லாஸ் ஆகுங்க அதே வந்து ட்டு அத வந்து கொஞ்ச களி மாரி இதெல்லா சாப்ட்டம்னா கொஞ்சோ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்லாங்க
செரி செரிங்க நாங் சுண்டல்ல பண்ணி தருவே ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்டின்னா ஸ்நாக்ஸா அதல்ல குடுத்துட மாட்டே எப்புமே குடுத்துட மாட்டே பசங்களுக்கு வீட்ல பண்ணிதா தருவே மோஸ்ட்லி வந்து வீட்ல பண்ணிதா தருவே சுண்டல் மொள கட்டி தருவே அப்புறம் பாத்தீங்ன்னா கல்லமு த்து வே இது பண்ணி கடலமுத்து வேக வெச்சு பாயில் பண்ணி தருவே அப்புறம் பாத்தீங்ன்னா இந்த எள்ளு எள்ளு உருண்ட அதெல்லா தருவே ஃப்ரூட்ஸ் தா தருவே மத்தபடி ஸ்நாக்ஸ் மிச்சரு அந்த மாரில்லா வாங்கி தரமாட்டே இருந்தாலு வந்து அவுங்குளுக்கு அதே நெனைப்பாங்க ஒரு சில டைம்ல எல்லாரு வேற வேற இது கொண்டு வராங்க பேக்கரி ஐட்டம்ஸு நீங்க மட்டு இப்டி குடுக்கறீங்கன் சொல்லுவாங்க ஒரு சில டைம்ல இதா ஹெல்தி ஃபுட்டுன் சொல்லி புரிய வெப்பே அ இருந்தாலு அவுங்ளுக் கொஞ்சோ புடிச்சும் புடிக்காமையு சாப்புடுவாங்க சாப் பாடும் இதே மாரி மாத்திட்டா அ அவுங் ரொம்ப இதா பண்ணுவாங்ளோனு ஒரு இதாரு த்து வேற ஒன்னு இல்ல
இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாருமே ப்பிடித்தாங்க வெளிய இருக்றதெல்லா வாங்கி சாப்பிட்டு அவுங்க ஒடம்ப இப்வே ஹெல்த்த கம்மி பண்ணிக்கிறாங் அன்ஹெல்த்தியா எல்லாமே ஃபுட்ல தா எல்லாமே ஹெல்த்தியா பண்ணணுங்க ம த்தபடிக்கு வேற எதுவுமே இல்ல ஹெல்த்தியா இருக்கறக்குங்
ஆமாமாங்க நம்ம ஒடம்புக்காக வந்து கொஞ்ச நேரோ ஒரு காலைல ஒரு ஹாஃப்பனர் ஒன் அர் இல்ல ஈவினிங் ஹாஃப்னர் ஒன் அர் கொஞ்சோ இது பண்ணம்னாலே வெச்சுக்கோங்க நம்ம ஒடம்பு நல்லா வெச்சுக்லா எல்லாத்துக்குந் தெரியிது பட் எல்லாருமே பாத்தீங்ன்னா எல்லால இதாயி டாங்க எல்லா மெஷின் லைஃப் மாரி எல்லாரு பாத்தீங்ன்னா ந்த ஜ ஈவினிங் பசிக்கிற நேரத்துக்கி ஜங் ஃபுட்ட வாங்கி சாப்ட்டுக்கறாங்க அதனால கொஞ்சோ ஒடம்பு எல்லாத்துக்குமே இதாயிருது கை கால் வலி எல்லாத்துக்குமே இதாயிருது என்ன பண்றது
அதல்லா ஒரு பிரச்னையு இல் ஆ ஆ சேரிங்க
ப்ப இல்ல இருங்க அ அப்புறோ நீங்க எதாது ஃப்ரியா இருக்கற டைம்ல உங்க எதாது மீட் பண்ண முடியுங்ளா
நா வந்துட்டு இப்ப வந்து ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்ருக்கரங்காட்டிக்கி எங்கங்க நேரோ கரெக்டாவே போயிருது எட்டு மண் நேரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லியே போயிருதுங்ளா வெளிவே அவ்ளோக்கு போறது இல்லீங்க ஆமாங்க
சரி சரிங்க சரி அப்போ நீங்க வர முடியலைனா கூட நான் ட்ரை பண்றேங்க எங்க வீட்டுல சொல்றேன் அவருக்கு சண்டே மட் ட்டு்தான் லீவுங்களா அதனால வீட்ல பசங்க எல்லாத்தையும் நாங்க கூட்டிட்டு வர்றோம் நா அங்க வர்ற ஒரு வேலையா வர வேண்டியது இருக்கு அங்க வரும்போது கண்டிப்பா நான் உங்கள வந்து பாக்கறேங்க வீடு மட்டும் செரி நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல இது பண்ணிவுடுங்க எங்க வரணும் எப்படினு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சுடுங்க நாங்க வந்து பாக்குறோம் பாக்கலாங்க பசங்களுக் கு லீவு அந்த மாரி இப்பவே சு பிகாஸ் அவுனுக்கு லீவுதான் எக்ஸாம் ஹாலிடேஸ் தான் அவருக்கும் லீவ் அப்போ இந்த வா சண்டே ஒர்க் வச்ட்டாங்க அவருக்கும் லீவ் அப்போ கண்டிப்பா வந்து பாக்குறோம் எப்படி நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண் றீங்க என்னன்னு பாத்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கெடைக்கும் ஓகேங்களா
ஆஹ் ஓகேங்க
வெக்கறேங்க
ஆஹ் செரிங்
தேங்க்ஸுங்க